ஹலோ ஆ கேக்குதுங்க
ஆ ஒகே ஓகேங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கிட்ட பேசினா அவங்களுக்கு கேக்ல ஒரு நிமிஷம் பேசி ஒண்ணுமே கேட்கலிங்க காட் வேஸ்ட்டா போச்சு
அச்சோ ஆமா ஆல்ரெடி சொல்லிருந்தீங்களே நெட் ஒர்க் இஷியூவா இருக்கு அப்டின்னு சொல்லி ம் சேரிங்க சேரிங்க
எல்லாமே இந்த மாரி ஒர்க் வருது இங்கேயே வந்து இந்த இந்த மாரி நெட் ஒர்க் இஷியூ வந்தா என்ன தான் பண்றது இவங்கள ஒண்ணும் சொல்ல முடியாது பாவம்
ஆமா ஆமா அவுங்க சைடு இப்ப மிஸ்டேக்கில்லேல்லநெட்வொர்க் இஸ்யூக்கு என்ன பண்ண முடியும் பட் ரெண்டு பேருக்மே வேஸ்ட் ஆஃப் டைம் ஆயிருக்கு
ஆமாங்க வேஸ்ட்டுன்னு அதே மாரி காலு ஒண்ணு கட்டாயிடு அத்ல ஒரு கால் வந்து கணக்கு வந்து கம்மியாயிடு ஆமா ஆமா இப்ப அது கால் வந்து கணக்காவுறனால நமக்கு இதாவு ஆ இப்பதாங்க க்ளைமேட்டே ஒரு மா ரிதா இருக்குது மழ வர்ணுமா வராதான்ட்ருக் அட வந்தாலு வந்து தொல மூதேவினா வந்து தொலைய மாட்டேங்குது ஒன்னு வெயில் அடிக்கிதா ஃபுல்லா அடிக்கிது இப்போ மழ அடிச்சுதுனா இதே மாரி பாதியடிக்குது என்னதா பண்
இங்க மார்னிங்லருந்து வெயிலா இருந்தது இப்பதா கொஞ்சம் இருட்ராப்ல இருக் கிளைமேட் சேஞ்சஸ் ஆது தெரியுது
புரியுது புரியுது
அதா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி குட்டி குட்டி எ எப்டி சொல்றது இப்பதா நாய் குட் டி போட்ருக்கு அழகா இருக்கு பாக்கவே
அப்டிங்களா சூப்பருங்க
எனக்கு நாய் குட்டினா ரொம்ப புடிக்கு
இல்ல இல்ல குட்டி அப்டின்னாலே அது பொசு பொசு பொசுன் குட் டியா என் கைக்குள்ள ரெண்டு குட்டி வந்துரு
அத தொடலா மாட்டே இப்போ அது சின்ன பிள்ளைலயா அது தொட்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு
ஓகே
ந்தாலு கொழந்தையே தூக்கவே நா பயப்
அதுலா என கா அந்த பயோ இருந்
ந்தாலு தூக்கி பிராக்டீஸ் ஆயிருந்தாலு அது கொஞ்சோ புதுசாதா இர்கோ கும்போது ஒரு ஏர் இருந்துகிட்டே இரு கோ ஏதோ புதுசா என்னமோ தூக்க போறது மாரி ம் அது அந்த அது எப்பி சொல்லது அது ஒரு ஒ மாரியா இருக்குல்லே பயந்தா ஹாப்பியாவு இருக்கு தூக்கா போறோன்ட்டு இருந்தாலு அந்த ஃபியர் இருந்துக்டேதா இரு
ஆமா போ அது வந்து அது வந்து நம்ம நாய்க் குட்டிங் போது ஒன்னு ரெண்டா இந்தாலோ பரவாலே எட்டு இருக்கோ நீங்க ஒன்னு ரெண்டு தூக்கினீங்கனா மீதி எல்லாமே வந் தக் கால கை சின்ன சின்னதா நாய் இது
ஆமா ஆமா ஆமா ஆமா அதோவுட எ அந்தே அந்தே நாய்குட்டியே பாக்கவோ எ நா ஓ நா காலேஜ் டைம்ல ஒரு நாய்க்குட்டி எங்கே வீட்லே வளத்தோ அந்த நாய்குட்டியே ஓ த்ரீ பௌர் இயர்ஸ் இவங்க கூட இருந்தது அதுக்கப்புறம் இறந்து
ஆடாடா ஆ கண்ட்ரிங்கா லேபார் அந்த மாதிரி பெைங்களா
இல்ல இல்ல சும்மா வீட்டு விட்டுல வழக்குற நாய்
ஓகே ஓகே சரி சரி சரிங்க நமக்கு எங்க வீட்ல ல்ல நாய்கக்கு போல என்னை தான் சோறு போட்டு வலக் பதினாறு வயதுல கமலா அதனால நான் ஏத கேட்டா கூட உன்னனை வளர்த்த உன சோறு போறதே பெரிய சமாச்சாரம்
ஹ
இதுவே பெிட்டவனுும் போட்டுட்டு இருக்கோம் இல்ல இது வேற எடம் அப்படின்னு என்னை வ வாங்க
இல்ல எங்க வீட்டுல நா நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாய்க்குட்டி எல்லாம் பார்த்தா ஆசைப்படுவே ஆனா தூக்குறதுக்கு பயமா இருக்கு இப்போ வரைக்கு எனக்கு அந்த பீலிங் இருக்கதா செய்து பட் என்னன்னா எங்க வீட்டுல கேட்டு க்கும் போது இல்ல அதெல்லா நாய்குட்டிலா வளக்க கூடாதுனு தா சொன்னாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் காலேஜ் படிக்கும்போது அந்த நாய்க்குட்டி எப்படின்னா அது ரொம்ப பாார்க ரொம்ப அடிபட்டு ரொம்ப சாகுற நிலைமையில இருந்தது
அச்சோ ஆஹ
அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டோம் அது திரும்ப எங்க வீட்டு வாசல்கிட்டயே வந்து நின்னு இருந்தது ஒரு ரெண்டு நாள் பால் கொண்டு போய் வச்சம் அதுக்கப்பறோ அப்படியேவு கூட ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சி நாங்கன்னா ஸ்டார்டிங்ல அப்படி போபோ கல்லா மாட்டே அதுக்கப்பறோ அப்புறோஅப்றோ ஆனா அது உடம்புல்லா காயமாதா இருந்தது அந்த அடிபட்ட காயோ
அட பாவமே ஆ
பொறந்த போதே அவ்ளோ கஷ்டப்பட்டு பொறந்திருக்கு
அந்த அது ஒண்ணுதாங்க பிரச்சன இந்த கு நாய்க்குட்டிய வளத்தறன்னு பிரச் நல்ல அதுக்கு பசிக்குதா இல் இல்லயா போதுமா வேணாமா அது எதுவுமே நம் புரியாது எவ்வளோ போட்டாலு சாப்ட்டு இருக்கு அட் த சேம் டைம் ஓக் ஓகே போதுன்னு நினைச்சத அடுத்து அதுக்கப்பறோ கொலைக்காது அது எதுக்கு கொலைக்குதுன்னு தெரியாது அதே மாரி அது இந்த நீங்க சொ இப்ப இந்த மாரி தவறி போச்சு அப்டின்னா அது ரொம்ப நாள் ஆவோ என் ஃப்ரெண்ட் வீட்லல்லா ஒரு நாய்குட்டி வளத்து
ஆ அது வீட்ல உள்ள ஒரு பர்சன் எப்டி இல்லாம போனா எந்த அளவுக்கு இருக்கு
ஆ ஆமாங்க இப்ப நம்ப வீட்லயே வீட்லயே நம்ம சும்மா ஒக்காந்துட்டு இருந்தாலு நம்ம யார்கிட்டயு பேச பேச மாட்டாங்க நாய் வந்து நம்மகிட்ட பேசு நம்மகிட்ட கொஞ்சு அது போ இல்ல இல்ல அப்
நானுமே ரொம்ப அட்டாச்டா ஆக ஆரம்பிச்சிட்டே அதுக்கப்பறோ ரொம்ப நல்லா பேசுவோ எப்டி சொல்றது எனக்கு தம்பி கெடையாது சோ தம்பின்னுதா சொல்லி அப்டி ரொம்ப ஆ அஃபெக்க்ஷனா இருந்துட்டு ஒரு சிச்சுவேஷன்ல இல்ல ஆ ஒரு விஷ் சுச்சுவேஷன்ல என்னன்னு இந்த அது ரொம்ப சங்கடமா ஆயிட்டு
ஏங்க ஃப்ரெண்ட் வீட்லயு ஒரு லேபர்ட்டாக் அந்த மாரிதா வளத்து கிட்டதட்ட ஏழு வர்சோ அது கூடயே இருந்து மிஸ் ஆயிடுச்சி சொல்ட்டு உள்ள ஒரு தடவ வீட்டுக்குள்ள போற என்னடா அப்டின்னா யாராவது தவறிட்டாங்களா ஆமாடா நாய்க்குட்டி தவறி போச்சோன்னு மொத்த குடும்பமே அப்டி உ ம் உக்காந்துட்டு இருந்தாங்க
ம்
சேரி நெறைய ஃபேம்லில இப்டி தா இப்படி தானுங்க அது
இல்ல நானுமே ஆஹ் நானுமே ஆனா ஸ்கூல் படிக்கும் போதுலா கேள்விப்பட்டிருக்கே எங்க பக்கத்து வீட்டுல நைய்பர்வுட் அந்த மாரிலாம் வளத்திருக்காங்க வளக்கும் போது என்னடா இந்த மாரி இருப்பாங்கலான்னு தோணுச்சு அந்த சுட்வேஷன் நமக்கே வரும்போது தா அது ரியலைஸ் பண்ணுவோல அது அடுத்தவங்களுக்கு நடக்கும் போது அது ஒரு சம்பவமாதா இருக் நமக்கு நடந்ததுனா அதோட
என்னமோங்க அதனாலதா நமகெல்லா அந்த ஃபீலாவரதுலாம் பிடிக்காம வீட்டுல எதுவுமே வளக்
நா அதுக்கப்பறத்துலேந்தே முடிவு பண்ணிட்ட உண்மதா நானு அப்டிதா எதாச் சி மூவி இல்ல ஏதாச்சு ஒரு சீரியல்ல லைட்டா கண்லத்தண்ணி வந்தாலு எனக்கு கண்ணு கலங்கிடு அப்டே ரொம்ப அ இலகிய மனசு
சப்பா
உண்மையாதாங்க
அ இருக்க வேண்டிதாங்க சொல்லிக்க வேண்டிதான யாரு வேண்டான்னா
சொல்லிக்க வேண்டியதால்ல இல்ல உண்ம இல்ல எல்லார்க்குமே தெரியுல்ல ம்
நா கூடதா நல்லவங்க ரொம்ப நல்லவன் சொல்லுவ நீங்க நம்பிருவீங்க இதே எ சம்சாரத்துல சொன்னீங்கன்னா டேய் நீ யாருனு எனக் தெரியு
அது ஒருத் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எல்லா பார்வைக்கு எல்லாரு நல்லவங்ளா இருக்க முடியாதுல புரியுதுங்ளா இல்ல அப்டி எல்லார் பார்வைக் யாராலயுமே நல்லவுங்ளா இருக்க முடியாது எது இப்ப நீங்க யாருக்கோ ஒருத்தருக்கு எதோ ஒரு ஹெல்ப் பண்ணுன்ட்டு ஒங்க ஃப்ரெண்டு ஒரு ரெண் ன்டு ஃப்ரெண்டுங்ல எதோ உங்க கிட்ட ஒரு எமர்ஜென்சியா ஒரு பைசா இருக்கான் கேக்குறாங்க நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு சிச்சுவேஷ் டின்ங்கும்போது அவ்ங்க எதோ ஒரு மூவிக்காக கேக்குறாங்கன் வச் ங்ள இல்லன் சொல்லிருந்திருப்பீங்க இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு ஹாஸ்பிடலுக்குன்னு கேட்ருந்திருப்பாங்க இல்ல வேற எதாச்சு ஒரு பெட்ரோல்க்குன் கேட் ட்ருப்பாங்க சரி பரவால்ல நமக்கே ம் நமக்கே உ நம்ம கைலியே பைசா இல்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தா இருக்குன்னாலு பரவாயில்ல ஃபைவ் ஹண்ட்ரட் குடுத்துல்லன்னு குடுத்துருப்பீங்க அப்ப நீ நீங்க குடுத்த ஃப்ரெண்டுக்கு நீங்க நல்லவங்ளா தெரியவீங்க குடுக்காத ஃப்ரெண்டு் பார்வையில இருந்து என்னடா இவ நமக்கு குடுக்கல அவங்களுக்கு குடுத்துருக்காங்களேங்ற குடுத்துருக்கா அப்படிங்கற மாரிதான தோணு
கரெக்ட்டுதா அந்த இன்னொரு ஃபிரெண்டு எதுக்காக இவன்ட கெடுத்த அப்டிங்கற
அதெல்லா யோசிக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க அதுதா உண்ம ம் யோசிச்சா அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆமா அப்படித்தானே எல்லா சிச்சுவேஷன்லயு எல்லாரு அப்டித்தான நெனைக் கறாங்க அது கொஞ்ச டீப்பா எ என்னவா இருக்கு என்ன ரீசன்னு கொஞ்ச அனலைஸ் பண்ணா ஓகே ஒண்ணு பிரச்சனையு வராது யாரு யார பத்தியு அப்டி நெனைக்க வேண்டிய சுச்சுவேஷனு இல்ல
ம் கமலஹாசன் மாரி பேசுனா நீங்க நல்லவரா கெட்டவரா அப்டின்னா அதுக்கே அர மண் நேர பேசணு ஃபர்ஸ்ட் நீ நல்லவனா என்னன்னான் சொல்லு கெட்டவனா என்னென்னா சொல்லு அதுக்கப்பற நா நல்லவனா கெட்டவனா சொல்ற போங்கடா உனக்கென உங்களுக்கு என்ன இப்ப நா கெட்டவ ஆமா நா கெட் நா கெறந்து இப்ப நீ கெட்டவன் சொன்னா எனக்கென்ன ரேஷன் கடைல அரிசி போட மாட்டாங்களா இல்ல எங்கு ஊட்டு பைப்ல தண்ணி வராதா
ஆமா இல்ல அந்த ப்ரூஃப் வண்ற டைம்க்கு எனக்கு எவ்ளவோ வேல இருக்குப்பா‌ நா நா பாத்துக்றே இல்ல எனக்கு தூக்கோ வருது நா போய்
தாங்க நா லூசு தா அது வேணா உண்ம இ இங்கியே பேசிட்ரு நா போயிட்டு தூங்கிட்டு ஒ ஒரு மண்நேரங் க வரே அது மாரிதா பண்ணணு எவ்ளோ பேர சமாளிச்சு கால்ல எந்திரிச் நா அடிக்கடி நெனக்கிற விஷ்யோ அப்டிதா காலைல எந்திரி ஜி மறுவுடி நைட்டு தூங்கறது பெஜ்ஜீட்ட போத்தர வரைக்கு எத்தன பேர கண்ல பாத்து பேசி அவுங்களுக்குள்ள இதுவெல்லாம் ம் வந்து பிரச்சன இல்லாம் ஊட்ல வந்து தூங்கறது அடே அப்பா சாமி வுட்டன் ஃபுல்
ரொம்ப பெரிய ஸ்ட்ரகுல் தா
இல்ல எனக்கென்னனா எல்லாரு டாக்சிக் நெகட்டிவா இருக்காங்களா இல்ல நம்ம கூட நம்ம பக்கத்தல இருக்கவங்க டா நெகட்டிவா இருக்காங்களா ஆஹ் நமக்கு தா எதோ பிரச்சன போல மத்தவங்களா நல்லாதா இருக்காங்க நாம்பதா அவங்கள கெ ட்டவ கெட்டவன் சீரியல்ல வர மாரியே பாத்துட்ருக்கூ ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி
ஆமாமா
ண்டுக்கே வருது என்னதா சொல்றது ஆனா அவுங்க பண்றது அதே மாரிதாங்க இருக்குது
ஆமா உண்மதா இந்த காலத்துல யாருமே அம் எப்டி சொல்றது முன்னாடியெல்லா இந்த மாரி ல் யாரயுமே பாக்க முடிலன் தா சொல்லா
ம் அதென்மோ உண்மதாங்க
முன்னாடி எதோ ஒரு பிப்டி பர்சன்டேஜு இருந்துருப்பாங்க இப்ப ஓர்ளவுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜுமே செல்பிஷா இருக்க மாரிதா இருக்காங்க
நீங்க யாரோ ஒருத்தர் வேனா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நாலு செவருக்குள்ளாரயே கிட்டத்தட்ட அப்டிதா இருக்காங்க ஜென் ஜி ய ஃபுல்லா பாத்தீங்கனா இந்த ஒரு மேகிசிமம் எல்லாரையு சொல்ல வர்ல அரௌண்ட் செவன்டி எய்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாலு செவுருக்குள்ளர நாலு பேரு தனித்தனியாக தா இருக்காங்க அதெல்லா ஏ மாறதுல்லா மாறவே மாறாது
ஆமா ஆமா ஆக்சுலா நா சொல்லிட்ருந்தேல அந்த நாயப்ப பேசலா சென்னா அந்த நாய்க்குட்டிஸ்க்கு நாய்க்குட்டிலா சொன்னேல ஆ அந்த நாய்க்குட்டி சில்சில்லா நாங்க வளத்த நாய்க்குட்டி மாரியே இருக்கு எனக்கு பாக்கமே அ அவ்ளோதா ஐயோ ஆனா இருந்தாலு அ அப்டியே ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது கண்ணெல்லா கலங்கிடுச்சி
அச்சோ அப்ப ஒங்க தம்பிக்கு என்னா பேரு வச்சிருந்தீங்க
குட்டி வச்சிருந்தோ அது ஃபுல்லா ஆன கருப் கருப்பு கலர்ல தா இருக்கு இது என்னன்னா மொத்த எட்டு நாய்க்குட்டி இருக்கு எட்டுமே அதே சோட தா லைட்டா அங்கங்க ம ட்டு அந்த ஷோல்டர் இந்த இந்த கழுத்து போறடியா அந்த பக்கோ மட்டு லைட்டா வெள்ளகலர் டாட் டாட்டா இருக்கு அதே மெமரிஸ் அனா எ நாங்க வளத் நாய்குட்டிக்கு இந்த இந்த நெஞ்சு பக்கத்துல மட்டு ஒயிட் கலரா இருக்கு
புரிது புரிது புரிது அல்ல எல்லாமே அப்படி இருக்கு
ம் பாத்ததுமே ரொம்ப கண்ணு கலங்கிடுச்சு அவங்க பேரு என்ன கூப்ட்டுக்க வேண்டிதா செல்ல குட்டி தங்க குட்டி கருப்பு குட்டன்லா கூப்புடுவோ அனா கருப்பு குட்டி எங்க கூப்ட்றதே அப்பறோ
அது கரட்டுதா அது கரட்டுதாங்க கடசி இதுல வந்து சி நாய வந்து மனுஷங்க மாரி கூப்பறது மனுஷங்க நாய் குட்டி மாரி கூப்பறது எல்லா அப்டிதாங்க
ஆமா
சேர் இருங்க நம்ப இன்னொரு கால்ல பேசுவோமா
ஹலோ ஆ செரி
என்னங்க ஆ நா பண்ற இப்ப இப்ப பண்லா இல்லிங்ளா ஃப்ரீதான ஓகேங்க ம்
ஆ குங்குமா ஆ